ஆஹ் சொல்லுங்க தோழி நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்
ஆ அதாவ்து இப்ப நம்ம என்ன பேசிட் இவ்ங்ளலா உங்க தாத்தாவோடே சிறு வ சிறு வயதிற்கு போயிட்டாங்க அப்டின் சொல்லி சொல்லிட்றீங்ளா தோழி
ஆ ஆமா தோழி
தூங்கிட்ருந்தோ மீண்டும் அத பத்தியே நம்ம பேசலாமா தோழி
உம் பேசலாம்
ஆ எதாவ்து உங் தாத்தா பாட்டிக்கி ஆ ஒரு ம் பாட்டிய பத்தி சொல்லியிருக்றாங்க இப்ப அவ்ங்க வந்து பரவாலையே அவ்ங்க வந்து வயதானவர்களா இருக்காங்ளா எப்டி சொல்ல
உம் அவ்ங்க வயதானவதா இருப்பாங்க நல்லா பேஸ்வாங்க தோழி
எப்டி தோழி
பேச்சு திறமை உடையவ்ங்க அவ்ங்க
ஒரு நல்ல பேச்சு தெரிது ஏனா வயதான ஆளுங்னா வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருக்றதுக்குதா கேக்குறோ
ஆ அப்பறோம் ஆ நல்லவ்ங்க தா தோழி
நல்லவங்க
ஆ அவ்ங்க கணவரு நல்லா பத்தரமா பாத்துக்குறாங்க
செரிங்க தோழி ஏனா அவ்ங்க தாது அவ்ங்கதான தோழி பாத்துக்குணு
வேற யாரு தோழி பாத்துக்குறது அவ்ங்கதா பாத்துக்
த்துக்கணு அதனால அவ்ங்க கண்டிப்பா பாத்தது பாத்துதா ஆகனு வேற வழி கெடையாது அவ்ங்களுக்கு
அஹ் குளிக்க வக்கெ அழச்சிட்டு போவே தோழி
அ
கணவர் வந்து அடிப்பாங்க மனைவி ரெண்டடி சேர்த்து அடிப்பாங்க ஒரே அடிபுடிதா
ஓ அப்படிங்களா தோழி ஏ உங்க தாத்தா வந்து
அதாவது நீங்க அத பார்த்து ரசிக்க பாத்து ரசிக்கரத்துக்கு ஆஹ் அதாவது அஹ் உங்க தாத்தா வந்து தாத்தா ஏதாவது ஏதாவது விவசாயத்துலையோ அல்லது வேற எதவும் திறமைகள் இருக்குதா தோழி உங்க தாத்தாவுக்
ஆஹ் இருக்கு தோழி உம் தாத்தாக்கு வந்து சிலம்ப சிலம்பம்ல சிலம்பம் கலைய கற்றவங்க
வந்து சிறந்து சிறந்து உள்ளவங்கள தோழி அவங்க
ஆஹ் ஆமா தோழி
அதாவது எப்படி தோழி மற்றவர்கள் சொல்லித்தரக்கூடியவர்களா இல்லது அவர்கள் கற்று கற்றுக்கொண்டிருக்கிற க
ஆஹ சொல்லு சொல்லி தரவங்க தோழி அவங்க
ஓ பெரிய ஆ ஆசிரியர் அவங்க
உம் நானும் கத்திருக்கேன் தோழி
இருக்கீங்களா தோழி
ஆஹ் ஆமா தோழி எங்க வீட்டுல எ அஞ்சு பேர் தோழி
எத்தனை பேர் தோழி
அஞ்சு பேரு
அஞ்சு பேருங்களா
ஆஹ் ஆம தோழி அம்மா அம்மா அப்பா தம்பி அக்கா
ஓ சரிங் சரிங்க அம்மா அப்பா தம்பி தங்கைங்களா
ஆமா தோழி தம்பில அக்கா
அக்கா ஆஹ் சரிங்க தோழி
ம்
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி உங்களை சேர்த்த ஐந்து பேரு ஆஹ் ஐந்து பேருக்குமே நீங்க அப்படி என்றால் நீங்க ஐந்து பேருமே அழகாக அதாவது உங்க தம்பி இருக்கிறாங்க உங்க அக்கா இருக்கிறாங்க நீங்க இருக்கிறீங்க போது உங்க தாத்தா விடுமே சிலம்பத்தை நல்லா கற்றுக்கொண்டுருக்கலாமே இ ஏன்னா அது வந்து ஒரு கலை அல்லவா இப்ப இந்த கலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப வந்து முன்ன மாதிரிய எல்லாம் இல்ல தோழி நிறையா நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு சொல்ல போனோம்னா கலைகள் வந்து வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது இப்ப உங்க தாத்தாவுக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்றாங்க உங்க தாத்தாவுடைய காலத்திற் க்கு பிறகு அப்படின்னு சொன்னா இந்தந்த கலைய வந்து உங்க வீட்ல வேற யாரும் கத்துருக்கீங்களா தோழி
ஆ தாத்தாகப்புறம் அததான் தோழி நாங்க கத்து உடம்ப முடியல அதுக்கப்புறம் கத் அக்கு டைம் இல்ல
ஆ அது வந்து சும்மா ஒரு பேருக்கு நீ ஒரு கலையை ஆரம்பிச்சிருக்கீங்க ஆன்னா அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக நீங்க கற்றுக்கொள்ளவில்லை அப்படித்தானே சொல்ல வறீங்க
ம் ஆமா தோழி
அதுதான் அப்போ உங்க தம்பி இருக்கிறாங்க அப்படிங்க பொழுது ஏன்னா ஒரு கலை வந்து அதுக்காகத்தான் ஒரு கலை வந்து அடுத்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து ஆ எளிதில் கொண்டு செல்ல முடிய மாட்டேங்குது பாருங்களேன் இப்போ உங்க உங்க தாத்தாவுடைய கலையை உங்க தம்பி தாராளமாக கற்றுக்கொண்டு லாம் இப்பொழுது இப்பொழுது கூட உங்க தம்பி நினைத்தாலும் உங்க தாத்தாவிடம் இருந்து நிறைய கலைகளை கற்றுக்கொண்டுள்ளலாம் இ சிலம்பம் அப்படிங்கும் பொழுது சிலம்பத்தை மட்டுமே அவர்கள் சொல்லி தர மாட்டார்கள் சிலம்ப ஆசிரியர்களை பொறுத்தளவு குஸ்தியின் சேத்துதான் சொல்லி தருவார்கள்
ஆமா தோழி
ஒரு பாதுகாப்ப ஒரு அதாவது நம்ம பெண்கள் அப்படின்ற பட்சத்துல பார்க்க போறோம் அப்படின்னா பெண்களுக்கு முன் பாதுகாப்பு ஆன ஒரு கலைகளையும் அவர்களிடம் நம்ம கற்றுக்கொள்வதற்கு நிறைய வழிகள் இருக்கு உங்க தா
ஆ ஆமா தோழி
இருக்கிறார்களா அப்ப நீங்க சொல்லுவதை பத்தாக்கா நினைவு இல்லாத ஒரு மாதிரி சொல்றீங்க அதாவது ஒரு எடத்துல போயீ இந்த ஒரு ஒரு அலங்காரத்த எல்லாம் ஆ கலைக்கிறாங்க அப்படிங்க பொழுதும் அவங்களுக்கு ஒரு நினைவு இல்லாத ஒரு சூழ்நிலையிலதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நல்லா ஆ பே பேசி பாருங்க தோழி அதாவது குஸ்தி அதாவது தற்காப்பு கலை அப்படின்ற மாதிரி ஏதோ உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா சொல்லி தர முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க வேணா கேட்டு பாருங்க தோழி
இப்ப இது இல்ல தொழி கேக்குறதுக்கு நே நேரமே இல்ல தொழி நாங்களும் படிக்கணும்
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி
அதனால அவங்க அவங்களுக்கு இன்னும் நறைய பேத்தி இருக்காங்க சொல்லி அவங்களுக்கு கத்து கொடுப்பாங்க
ஓ அப்படிங்களா தோழி ஏ இப்ப அவங்கல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்களா தூரத்துல இருக்கிறாங்களா தோழி
த்துலதான் இருக்காங்க
ஓ அப்படிங்களா
ஆ
கற்றுக்கொள்ளக்க கூடிய வயசுல அவங்க இருக்காங்களா தோழி
ஆஹ் இருக்காங்க அந்த வயசுல எல்லாம் இருக்காங்க
கற்றுக்கொள்ள வ க்குள்ள இருக்கிறாங்க
ஒரு நேத்துதான் சொன்னாங்க தோழி அவங்க அவங்க பொண்ணு ரெண்டு பொண்ணு மூணாவது படிக்குது இன்னொண்ணு ஆறாவது படிக்குதுன்னு
ஓ அப்படிங்களா தோழி அப்ப அவங்க தாராளமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வயதில் தான இருப்பாங்க ஆ நிச்சயமா இந்த கலைய வந்து அத அவங்க தாத்தாவடையே முடிக்காமல் அடுத்து ஒரு ஒரு தலைமுறைக்கு கத்து தரலாம் ஆ உங்க தாத்தாவிற்கு வந்து எத்தனை குழந்தைகள் தோழி
நாலுமே பொண்ணு தொழில்
நாலுமே பொண்ணுல்ல தோழி நாலு பொண்ணு தோழி அது என்ன நாலுமே பொண்ணு அப்படி சொல்ல அது தா தோழி பொண்ணு அப்டின் சொல்லக்கூடாது நால்ங்கு பொண்டு அவங்க அப் போனா எப்டி இருந்திருப்பாங்க நாலு பொண்ணயு ராணி மாரி வெச்சிருந்திருப்பாங்க தோழி
ஆமா த ஆனா அதுல மூணு வாயாடி தோழி ஒன்னு பண்ண முடியல தோழி
ஆமா கொஞ்சோ என்ன பண்றது பொண்ணுங் பொண்ணுங்கள்ள ப அதாவது பெண்ண பொறுத்தளவு அது கைத்திறமை இருக்கணு இல்லானா வாய் திறமை இருக்கணு தோழி ஏன்னா ஒரு பெண்ணா இருக்கும் பொழுது நம்ம ஒரு எடத்துல போய் நம்ம பொழைக்கணு இல்லையா ஒரு பையன் அப்டின்னு எடுத்துக்கிட்டோ அந்த பையன் வந்து அந் வீட்டை விட்டு செல்ல போறது கிடையாது ஆனா ஒரு உன் பெண் பிள்ளை அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக அடுத்த ஒரு புகுந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும் அதனால அவங்களுக்கு நிச்சயமா அந்த வாய் திறமை கண்டிப்பா இருக்கணு ஏன்னா வி போற வீட்டுல வந்து மாமியாரு மாமனாரு நாத்தனாரு அந்த மாரி எதுவு சண்டைகள் வந்தது ஏன எல்லார் வீட்டிலுமே சண்டைகள் நிச்சயமாக இருக்கும் வீட்டுக்கு வீடு வாச சல் படித்தானே அது நிச்சயமாக சண்டைகள் அதனால நீங்க போற எடத்துல கொஞ்சம் வாய வாய் திறமையாவது இருக்கணும் வாய் திறமை இருந்தாக்க பிழைச்சுக்கும் வாயுள்ள பிள்ளை பிழை ச்சுக்குனு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல கண்டிப்பா வாய் திறமை இருந்துச்சுனா நிச்சயமா பிழை த்து கொள்ளும் இப்ப மூன்று பெண்ணுகளுக்குமே நல்ல வாய்த்திறமைன்றது நிச்சயமா மூணு பிள்ளைங்களையு நல்லா பெழச்சிருந்திருப்பாங்களே
ஒரு பொண்ணு கைத்திறமயே இருக்கு
ஒரு பொண்ணுக்கு கைத்திறமையு இருக்கு
உம் கைத்தெறம இருக்கு
ஆ சரிங்க தோ
இன்னொரு பொண்ணு வந்து ஊம தோழி
சரிங்க தரி இப்பதானே தோழி நீங்க சொன்னீங்க மூண்டும் வாயாடினு சொல்லி சொன்னீங்க
இல்ல இப்ப கொஞ்சோ கொஞ்சோ ஆள் த்து யோசிச்சு பாத்தான் தெரியுது அந்த பொண்ணு ஊம
ஆஹ் செரிங்க
இன்னொரு பொண்னும் பெரிய வாயாடி தோழி
அஹ் அஹ் அவங்க வந்து அப்பனா நல்லா திறமை செலுத்து வாயாடி அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அவங்க திறமையால தான் இருப்பாங்க ஹ் ஏன்னா வாய ம வாயை மட்டுமே வச்சுக்கிட்டு எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது இல்லையா கண்டிப்பாக அவங்க திறமையானவர்ரா இருப்பாங்க அதே போல நீங்களம் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பெண் பிள்ளையாக இருக்கறீங்க சோ உங்களுக்கு ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க சொல்றாங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா அதனால அஹ் அந்த வாய்த்த வாய் திறமை என்பது தேவையில்லாத இடத்தில் பேசகூடாது தேவை உள்ள இடத்தில்
ஆஹ் ஆமா தோழி தோழி தோழி கேக்குதா
நல்லா கேக்குது தோழி அ தேவையில்லா விஷ்யங் கேக்குறப்போ
அ நீங்க பேசுறது கேக்கவே மாட்டது தோனி
அப்புடிங்களா நான்த நாளே எனக்கு கேக்குது சொல்லுங்க தோழி
அ ஆ இப்ப சொல்லுங்க தோழி
அ அம் அதனால நம்ம வந்து தேவை உள்ள எடங்கல்ல மட்டுமே நம்ம அதிகமாக பேச்சுவார்த் வைத்துக் கொள்ள வேண்டும் திறமையாக செயல்பட வேண்டும் திறமை இருந்தும் ஒரு பெண்ணுக்கு வந்து திறமை அது ஆமா திறமை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு செயல், இப்ப பா த்துக்கிட்டோ அப்டின்னா ஒரு பெண் பெண்ணால ஒ ஒரு அதாவது விண்வெளிக்கே போயிட்டு வ வர முடியு அப்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா இப்ப வந்து அ காலங்கள் முன்னேறி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது முன்ன எல்லாம் பாத்தீங்கனா ஒரு பெண்பிள்ளை என் பது வீட்டை விட்டு வெளியே வருவதற் க்கு வாய்ப்பில்லை ஆ ஒரு பெண் பிள்ளை பெரிய அதாவது பெரிய ஒரு ம் பெண் வயதுக்கு வந்தால் வயது மூப் படைந்தால் அப்படின்னு ஒரு ச சம் ஒரு சம்பரதாயம் இருக்கு இல்லையா அது போல உள்ள காலங்கள் வீட்டு உள்ளயே இருக் க இரு க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அதாவது எந் த ஒரு பள்ளிக்கோ கல்வி க்கோ அல்லது வீட்டை விட்டு வெளியில வருவதற்கு ஒரு ஒரு இயல்பான சூழ்நிலையிலே இல்ல அந்த மாதிரி காலகட்டத்துல பாத்தீங் இப்ப உள்ள அந்த காலகட்டத்துக்கு இப்ப உள்ள காலகட்டத்து க்கு அப்டின்னு பாத்தீங்கனா ஒரு பெண் பிள்ளை ஊரை விடுத்து வெளில வெளி ஊரு வெளிநாடுகள் எல்லா இருந்து கூட படிக்கக்க கூடிய ஒரு நல்ல திறமைய ஒரு வந்து வளந்திருக்கு ஆ பெண் பிள்ளைகள் அதனால ம், இங்க என்ன ஒங்களுக்கு என்ன நா சொல்றே அப்டின்னாக்கா நீங்க ஊர விட்டோ அல்லது ஊரிலோ அல்லது வெளியூரிலோ போய் படிக்கிறீங்க அப்டின்னாக்கா நிச்சயமாக வந்து ஒங் திறமையோடு செயல்பட வேண்டும் சரிங்களா ம் ஏன்னா நம்ம எல்லா எடத்திலும் பேசிக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் ஆ அழுது கொண்டும் அப்டி இருக்கறது வந்து ஒரு திறமைைய செயல் அப்டின்னு சொல்ல முடியாது சரிங்களா ஆ சோ நம்ம திறமைகள் அடுத்த அழைப்பில் பேசலாம் தோழி
ஆ சொல்ட்ட நன்றி தோழி